ஹலோ
ஹலோ மேடம் கேக்குதா
எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
சொல்லுங்க மேடம் நல்லா இருக்கிங்களா கேக்குதா மேடம்
உங்க உங்களுக் நெட்டு கரெக்டா இருக்கு எனக்கு நல்லாருக்கறேங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்க மேடம் சொல்லுங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங் மேடம் நீங் சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு நல்லா கேக்கு இப்ப சொல்லுங்க என்ன டிஃப்பன்
இப்ப கேக் இப்ப கேக்குதுங்களா
ம்
அ ஓகே ஓகேங்க நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சுங் மேடம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு சாப்ட்டங்க தோச சாப்ட்டே
ஓகே அப்பறோ சொல்லுங்க டைம் கெடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு புடிச்சமான விஷ்ய என்னது
எனக்கு டைம் கிடைக்கும்போது நல்லா படுத்து தூங்குவே எனக்கு இப் இப்போதைக்கு அது தாங்க ரொம்போ புடிச்சமான விஷயமா இருக்குது
ம்
தூக்கோ வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருக்குது எனக்கு
அப்படியா
ஆமாங்க கொழந்த இருக்குது ஒர்க்க எல்லா இல்லைங்க கொழந்த வ வ தம்பி இருக்கிறா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய பொண்ணு வந்து ஆறாவ்து படிக்கிறா பைய இப்பதா எல் கே ஜி போறா
ம்
வே அவ எனக்கு அப்ப இருந்தே கொஞ்ச தூக்க இல்லன்னு வச்சுக்கோங்களே நல்லா உ உட்டா நைட்டலா கொஞ்ச நைன் நைன்னு அழுதுக்கிட்டே இருப்பா
ம்
அதனால டைம் கிடச்சிச்சுன்னா நல்லா படுத்து தூங்கிர்வே அது எங்க இருந்தாலு செரி ஆ புடிச்ச அத அதையு மீறி புடிச்ச விஷயன்னா உக்காந்து நல்லா மூவி பாப்பே
கரெக்ட்டு நானு அதே தா பண்ணுவே
ஆமாங்க மு மூவி நல்லா பாப்பே எதாவ் மைண்ட்டு அதாவது ஃப்ரீயா இருக்கிற டைம் விட மைண்ட் அப்செட்டா இருக்கிற டைம்ல
ம்
அது எதாவது பாத்தேன்னா அது மைண்ட்லியே இருக்காது அத பொட்டி யோசிக்கவே மாட்டே
ஆ
ம் நீங்க என்ன
ஓகே நானு அதேதாங் மேடோ எனக்கு மே ரொம்ப புடி ச்சதுனா டி வி பாக்கறதா நாடகோ படோ நல்லா பாப்பே ஃபோன் நல்லா பா பண்ணுவே அதுதா மத்தபடி எனக் வந்து புக்ஸ் படிக்கிறது அதெல்லா புடிக்காது
அ
அ அந்த அளவுக்கு பொறும கடையாது அப்றோ முன்னேலா டைம் கெடைக்காத போது புக்ஸ் தா படிச்சாவனு அத படிச்சுட்டுருப்போ
ம்
மேக்சிமம் எனக் டி வி பாக்குறது ரொம்ப புடிக்கு வெளில அங்கங்க போறது புடிக்கவே புடிக்காது இந்தா புடிக் சேரி அப்றோ சொல்லுங்க சமையல்லா என்ன பெஸ்ட்டா பண்ணுவீங்க
சமையல்லா நா எல்லாமே கொஞ்சொ ஓரளவுக்கு தாங்க பண்ணுவே பெஸ்ட்டாலா நா பண்ண மாட்டே நான் எதையு ஆ அவ்வளோக்கா எனக்கு வராது அ ஆனா நல்லா இரு க்கு செஞ்சென்னா சாப்புட்ற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களே
ம் ம்
நீங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்ளா
ஹவுஸ் ஒய்ஃப் தா இது வரைக்கு செஞ்சதுல அப்போம் வேஸ்ட் ஆகுற மாதி எதுவுமே பண்ணதில்ல நீங்க அப்டி தானே
வேஸ் ஸ்ட்டான மாரி அந்த மாரில்லா பண்ண மாட்டேங்க அந்த மார்லா சோ அந்த மாரி பண்ணதுல்ல அது அப்பப்போ ப்போ சாப்பாடு விஷயம்ல கொஞ்சொ கவனமாதா இருப்போங்க என்ன ஒரு சின்ன ஒரு அலட்சியொன் பாத்துட்டிங்ன்னா பால் வச்சா மறந்துருவே
ம்
அது சிம்ல வச்சுட்டு க சரி ஆ நம்ம சிம்ல வச்சுட்டு ஒரு வேல பாத்துட்டு இருக்கலா அதுக்குள்ள சிம்ல இருக்கட்டு அப்டின் நெனைக்கும் போது ஆ சிம்லேதா இருக்கு நம்ம பாத்துட்டே இருப்போ அது அலட்சியின் போடல இந்தளவுக்கு இப்டின்னு வச்சுட்டு இப்டின்னு வரம்போது சரி பாத்தரத்த அதுக்குள்ளே கழுவியறலா கொஞ்சொ தானே இருக்குது எப்போயுமே சிம்ல வச்சுட்டு பாத்தரோங் கழுவே அப்ம அந்த மாரி கழுவும்போது பால் மட்டு பொங்கிடுங்க எப்பைமே கெடையாது எப்பயாச்சு ஒரு டைம்
என்னது
ஓகே மேடம் அப்றோ அசைவொல்லா புடிக்குமா
ஆ நா நல்லா விரும்பி சாப்புடுவேங்க
ம் ம்
ஆ இல்ல எம் மீன் ரொம்ப புடிக்கு எனக்கு அசைவங்குறத விட மீன்ல மீன் மட்டு ரொம்ப விரும்பி சாப்டுவே சிக்கன் மட்டன் கூட அவ்வளோக்கா சாப்ட மாட்டே மீன் எனக்கு ரொம்ப புடிக்கு மீன்லயே இந்த வெளாங்கு மீனும்பாங்கல்ல
ம்
ஆ இங்கே ஆத்து மீன் தா கெடைக்கு அதனால வெளாங்கு மீன் நல்லா விரும்பி சாப்புடுவோ நாங்க வெளாங்கு மீன் கெழங்கா மீன்
ம்
றால் றால் எங்க குடும்பமே பிரியமா சாப்டுவோ
ம்
ம்
பொறெல் பொறிச்சிருவீங்ளா இல்ல
பொரியலும் பண்ணுவோ கிரேவியும் பண்ணுவோங்க ரெண்டுமே பண்ணுவோ றால் எடுத்தா அதாவ்து எங்க குடும்பன்னா எங்க வீட்டுக்காரோட பரம்பரைக்கே றால்னா ரொம்ப பிரியங்க அ நாங்க ஒ ஒ ஒரு டைம் வந்து கொஞ்சோ இந்த கடலோர பகுதிகளுக் கொஞ்சோ போயிருந்தோ அங்க வந்துஸ் ஸ்டே பண்ணிட்டு குடும்பமா தா எங்க எங்க மாமியார் வீட்டு குடும்போ எங்க மாமியார்ருக்கு பாத்தீங்கன்னா அ மூணு அக்கா ரெண்டு அக்கா அ ரெண்டு அண்ண அண்ண அண்ண ரெண்டு பேரு அஞ்சு பேத்தோட குடும்போ அவுங்களுடைய பிள்ளைகள் அவுங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாருமே போயிருந்தோ எல்லாருமே போயிட்டு பாத் துட்டிங்னா அது ஒரே அந்த ஹோட்டல இருக்கற ரூம் ஃபுல்லா நாங்க எடுத்துக்கிட்டோ அங்க எடுத்துட்டு பாத்திட்டீங்ன்னா அங்கேயே சமச்சு சாப்பட்லா ஆனா ஓகேங்களா கடலோர பகுதிங்கிறதுங்கனால மீன் எட்டு வந்து சாப்புடுவாங்க அப்டிங்கிறனால நாங்க அடிக்கடி அங்க தங்கற ஹோட்டல் தா அவுங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியு அந்த மாரி போயிட்டோ போனதுக்கப்புறோ பாத்துட்டிங்ன்னா அவுங்க எ குடும்பம் மட்டுமே பாத்துட்டிங்ன்னா ஒவ்வொரு குடும்பமு ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ இறால் எடுத்துக்கிட்டோ இறால் மட்டுமேங்க அந்த கடலோர பகுதிகளில்ல போய் அவ்ளோ கிட்டத்தட்ட அன்னைக்குன் பாத்துட்டீங்கன்னா மொத்தோ அஞ்சு பேருங்ளா அஞ்சு பேத்துக்குன்னா ஏழு ஒரு அம்பது கிலோ ஒரு இறால் எடுத்திருப்பாங்க
அ
அந்த மாரி எடுத்து அங்க ஃபுல்லா அவுங்களே செஞ்சு அ சாப்ட்டுட்ருந்தோ நாங்க
அது உங்களுது
அந்த கடலோர பகுதிகள்ள இறால் ஃப்ரெஷ்ஷா கெடைக்குங்க என்னங்க
கூட்டு குடும்போ ரொம்ப பெருசுங்களா உங்களுது
ஆமாங்க எங்களுது வந்து எங்க மாமியாருக்கு எங்க மாமியார் வீட்டு சைடுல கொஞ்சோ பெரிய குடும்பந்தா நாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரு ஒட்டுக்கா கெளம்பிருவோ
உங்களுக்கு எப்டி பிடிக்கு கூட்டு குடும்பம் புடிக்குமா இல்ல தனியா இருக்கத புடிக்குமா
உண்மயாவே நா வந்து எங்க அம்மாவுக்கு ந ஒரு பொண்ணு ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்க அம்மாவுமே ஒரு பொண்ணு ஒரு பைய அம்மால ரொம்ப செல்லோ அவுங்களுமே இந்த ரெண்டு ரெண்டு பேர் தா ஆனா அம்மா வந்து எங்கள்துல வந்து அவ்ளோக்கா இருக்க மாட்டாங்க ஆனா எங்க மாமியார் விட்டு சைடு பாத்துட்டீங்கன்னா நல்ல பெரிய குடும்போ
ம்
நல்ல பெரிய குடும்போ அவுங்க சைட்ல போனோம்னா நல்ல ஜாலியா இருக்கு எங்க மாமியார் வீட்டு சைடு போயிட்டோம்னா அதுவு எதுவு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ல போட மாட்டாங்க இப்புடி தா இருக்கணு அப்படிதா இருக்கணு மருமக அப்படிலா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல்லா பண்ண மாட்டாங்க அவுங்க புள்ளய எப்டியோ தா அதே மார்தா எங்களயு ட்ரீட் பண்ணுவாங்க
ம் அப்ப ஜா
அதே நல்லா ஜாலி அது எது கண்டுக்க மாட்டாங்க அவுங் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் ஆமாங்க இப்ப ஏதாச்சு வெளியில போயிட்டம்னாலு புள்ளைங்க செய்ட்டு அப்டின்வா நெனச்சு பாக்க மாட்டாங்க எங்க மாமியார் பெரிய மாமியார் சின்ன மாமியார் ரெண்டு பேருமே வந்து நாங்க இப்ப சப் போஸ் வெளிலயே போயிட்டோம்னாலுமே அவுங்க வீட்லருந்து சமச்சு வச் வச்சிருவாங்க நாங்க வெளில போய்ட்டு வந்து சாப்ட்டுப்போ
ம்
அந்த மாரி என்னன்னா ஒரு கோ ஒன்னா அவுங்களயு கூட்டிட்டு போலன்னு கோவப்படுவாங்க அது வேணா ஒன்னு வரு
ஆ
நல்ல ஜாலி டைப் தா
ம் இப்ப நீங்க இது உங்க மாமியா மாமனாரு நீங்க மட்டு தானா
இல்லங்க எங்கள்த அதாவது மாமியா நாங்க தனியா வன்டோ தனிய வந்துட்டோம்னா அவங்களே தனியா வச்சிட்டாங்க எங்க மாமியார் வீட்டு கூடும் வீடு கொஞ்ச சின்ன வீடு தா எங்க மாமியார் வீடு அதனால நாங்க செரி அப்டின்னு சொல்லிட்டு தனியா இருந் தா கொஞ்சோ இதெல்லா இருக்காது அடிக்கடி கரென்டு போவோ அனால எங்க மாமியார விட பக்கத்திலே கொஞ் ஜஸ்ட் ஒரு நடக்ற தூரதா
ஓகே மேடம் உங்க ஹஸ்பெண்ட் பண்றாரு
ஏ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாருங்க ம சோலரி தா வாங்குறாரு ஒனாலே எது இல்லங்க நீங்க நீங்க என்ன பண்றங்க
நா ஹவுஸ் வைஃப் தா மேடம் நீங்க
ஹவுஸ் ஒய்ஃப்ங்ளா நா ஒர்க் பண்ணிகேங்க ஒர்க் பண்ணிக்க
ஓகே என்ன படிச்சிருக்கீங்க மேடம்
ஹலோ
சொல்லுங்க மேடம் கேக்குதா
கேக்குதுங்ளா ஒர்க் நா பண்ணிக்றங்க
அதாவது மேரேஜக்கு முன்னாடியா
மேரேஜுக்கு முன்னாடி பண்ணோன மேரேஜுக்கு நா குழந்த பெறக்ற வரைக்குமே பண்ணனங்க
ஓ என்னகா என்ன பிரைவேட் ஜாப்ங்ளா என்ன படிச்சிருக்கீங்க மேடம்
ஆமாங்க நானா எம்பிஏ முடிச்சிருக்றங்க
ஓகே மேடம்
எம் பி ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்க உங்ளுக்கு குட்டீஸ்லாங்க
குட்டி சில்லைங்க மேடம் எங்க பசங்களா காலேஜ் படிக்கிறாங்க
காலேஜ் படிக்கிறாங்ளா
ஆ காலேஜ் படிக்கிறாங்க அதனால நா மட்டுதா இருக்கே பசங்கலா ஹாஸ்டல இரு க்காங்க
அப்டிங்ளா செரி செரிங்க
அதனால நா மட்டும்தா இருக்க
ஓ ஓ செரி செரிங்க அவரே
அவரு ஒர்க் பண்றாரு மேடம் அவர் வெளியே ஒர்க் பண்ணவர்க்கு போயிருவாரு
செரி செரிங்க
அதனால மேக்சிமம் ஆ ஒரு ஒரு பைய ரெண்டு பேருமே பி ஈ படிக்கிறா அ இந்த வருஷம் முடிச்சிட்டாங்க ம்
ஆ பரவாயில்ல ஏதோ கேம்பளெக்ஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்களா
ஆ செலக்ட் ஆயிருக்காங்க போ போவாங்க
அப்டிங்ளா செரி செரிங்க
எனக்கு கூட்டு குடும்பமு நானு டிகிரி முடிச்சிருக்க மேடா ஆ எக்ஸாம்லா அட்டன் பண்ண ஆ பா மார்க் போர்ல அதனால உட்டுட்ட டெட்டு டிஆர்பிலா அட்டன் பண்ண இன்னொ ஒரு நாலு டைம் அட்டன் பண்ணே அப்புறம் பசங்கள்லா பெருசாயிறாங்க அதுக்கப்புறம் சரி விடுங்க அவங்க வேலைக்கு போன போதும்ட்டு
ஆமா
நா எங்க படிச்சுக்கிட்டே இருக்க முடியல மறந்துடுது அதநால அட்டென்ட் பண்ணி
அப்புறம் கொஞ்ச எதுவுமே எனக்கே இப்ப ரெண்டாவது இப்ப குழந்த இப்பதா பொறந்து நா ரொம்ப ஷார்ப்பா இருப்பே
ம்
அதோ ஷாரப்னா எதாத இருந்தாலும் கொஞ்சம் மைண்டி வச்சுப்பே இப்போ பார்த்துட்டீங்கன்னா நே இது ஒரு இன்சிடென் நடந்தது குழம்பு வச்சுட்டு இருந்தே நானே
ம்
சாப்பாட்டுக்கும் அந்த பக்கம் கொ தண்ணி வெப்பம் இல்லங்க
ம்
அந்த மாதிரி தண்ணி வச்சுட்டுருந்தே சாப்பாடு அரிசி வந்து சாப்பாட்டல்ல போட்டுட்டு நம்ம மீதி தண்ணிய வடிச்சுட்டு நம்ம மறுபடியும் போடுவோம்ல
ம்
அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலா இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிட்டு இருந்தது அதில் போட்டறக்கு பதில் மீதி சாப்பாட்டு சாம்பாரல்ல போட்டுட்டேங்க
ஆ அப்பற என்னாச்சு
எனக்கு அது தெரியவே இல்ல
உம்
தெரிலிங்களா நானு சாப்பாடுலா முடிச்சுட்டு எல்லா கொண்டாந்து வெச்சதுக்கப்புறம் சாப் ஆ சாம்பார்ல்ல பார்த்துட்டிங்கன்னா வெறும் அரிசி அரிசிய சோர் சோர ஆயிடுச்சிங்க சாப்பாட அதுக்கப்புறம் தா எனக்கே தெரிஞ்சுதுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு
இல்ல நானு அது மாதிரி நிறைய பண்ணிருக்கே அது ஒன்னும் தப்பு இல்ல அது ரெண்டு அடுப்பு பக்கத்துல பக்கத்துல இருக்கும் போது தவறுதெலா போடறது தானே
அப்டிங்களா பரவாயில்லங்க
லேபர் நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் பண்ணுவாங்க
அப்டிங்களா நேத்து நா தா ஃபர்ஸ்ட் டைமுங்களா ஆ இவ எல்லா ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்ற தூங்குலியா நீயே டிப் ஒரு ஒரு மத்ரித் ஏ டென்ஷன் இருக்கிறியா எனக்கு பி பி வேற இருக்குதுங்களா பி பி மாத்திர போட் டியா அப்டின்னு சொல்லி கேக் கேக்க ஆரம்பிச்சிடாங்கலா அதுலருந்தே மைண்டல அது ஓடிகிட்டே இருக்கு
உம் பி பி இப்பவே இருக்குங்களா உங்களுக்கு
ஆமாங்க செகண்ட்ல பேபி வந்து ரெண்டாவது பேபி வையத்துல ஆன உடனே ஒரு மூணு மாசத்துலயே எனக்கு தெரிய வந்துச்சு பி பி இருக்குதுன்னு ரொம்ப தல சுத்திட்டே இருந்தது படுத்துட்டே இருந்த அப்புறம் அதுக்கப் அப்புறம் பொறந்ததுக்கப்புறம் போயிட்